கேக்குதா
ஆ கேக்குது டா என்னாடா போன் கால் பேசும் போன் கால் பேசும்போது நம்பர் டென் பக்கமா போறும் காமிக்குது
தின் கமா போர்னா என்ன நம்பரு
டென் மினிட்ஸ் போர் செகண்ட் அந்த கால் டியூரேஷன் ஆ
இப்பையா
ஆமா நா இவனோடது தா காமிக்குது
இப்ப ஆடூ ஆகுதா எதாச்சி
அது ஆடூ ஆச்சு விடு அது ஓடிக்கிட்டே இருக்கும் பிரச்சனை இல்ல
செரி விடு அது பிரச்சனை இல்ல நா தானே இப்ப போட்டு இருக்கே செரி எதுல விட்டேன் ஆ பாட்டி கேட்டு அப்டியே படிச்சிட்டே அதுக்கப்பறம் தா இதல்லாம் தோணுச்சு எப்டி
ஓ எஸ் பீ பி சாங் கேட்டதல்லாம் தோணுதடா
அந்த பாட்டு போட்டுட்டு ஒரு ரெண்டு என்னமோ தாண்டா பாட்டுச்சு அதுக்கப்பறம் நார்மல் பழைய மாரி இந்த கியூல தா ஆட் பண்ணி வச்சிருந்திருக்கு அந்த கியூ பாட ஆரம்பிச்சிருச்சு கியூல இருந்த பாட்டு எஸ் பீ பி யாத்தே யாத்தே ஒன்னு அப்பறம் ஆமா அந்த இது இந்த பாட்டு தனுசு பட தனுசு படம் நடிச்சிருக்கானல நீ பிளே லிஸ்டிலே ஃபர்ஸ்ட் சாங் இருக்கு என்னடா ராசாத்தி உம்மயா அது எதோ சம்திங் ராங்
இ அது விஜயகாந்த் டா
ராசாத்தி ஒன்னு இளையராஜா டதுரா விஜயகாந்தந்த இல்லடா சரியா அது எதோ பாட்டுடா அந்த பாட்டு ஓடுச்சு அப்பறம்
ஏய் என்னடா ஓடுற ராசாத்தி உன்ன விஜயகாந்த் நடிச்ச பாட்டுடா
பாடுனது யாருடா
பாடுனது தெரிய யே என்னடா இளையராஜாவா
ஆ இளையராஜா இதா நினைக்கிறே ராசாத்தி உன்ன காணாத ஆ இன்னைல இருந்து நீ இளையராஜா தாண்டா செரியா அந்த மாரி ஏதோ பாட்டு ஓடிட்டு இருந்துச்சு ஓடிட்டு இருக்கு ஓடிட்டு இருக்கு இதெல்லாம் வந்துச்சு அதலயும் கூப்பிட்டு கேக்குறாங்க நடுவுல இது கண்ணுல தண்ணி வந்து கண்ணி கண்ணிர் துடைக்க ஏதது கேக்குறாங்க என்ன கேக்குறங்கன்னு தெரியல ஏதோ கேட்டாங்கன கேட்ட தாங்க ம்ம்
நைட்டு உப்புமா செய்வா சேமியா செய்வனு கேட்டாங்களா
சோர இல்லன்ட்ங்கள ஒரே போ அவ்ளோதான் கோவில் சாப்பாடு தண்டா நம் போய கோவில சாப்பாடு சாப்படுறேன் நீ வீட்ல உனக் காலையில வச்ச சாப்ப சாப்பாடு ரசம் இருக்கும் உச்ச சாப்டுனுடாங்க
ஆஹம் ஹம்
அப்ல்லாம் இன்னக்கி நான நேத்து காலைல இருந்து ஒரு வாய் ஒரு வாய் சாப்ப்பாடு சாப்டல
காரந்த சா புல்லையா
காலன்னு சாப்டல மத்தியானம் ஒரே வாட்டர் மெலன் ஜூஸ் குடிச்சேன் ஒரு டீ குடிச்சேன் அவ்ளோ தான் அ அப்பரோ ஒரு ஆளு சமோசஸ் இந்த மூணு ஐட்டம் தான் நேத்து நீ உசூரோட காப்பாச்சு
இன்னக்கு
இன்னைக்கி காலைல என்ன ஒரு ஒரு ரெண்டு இட்லி மத்தியானம் கோவில் சாப்பாடு
ஆஹ என்ன கோயில்ற கறியல வெட்டுறாங்க
கறி இல்லடா இன்னக்கு வெஜ் தான்டா
நாளைக்கு கறிவிடதுன்னு சொன்னியே
கெடா விருந்து
எப்டுற கோயிலல கிட விருந்துதான் போடுறாங்க
உம் அதல்லாம் போடுவாங்கடா கருப்பருக்கு
அறுப்பர்
உம் மாரியம்மர் கோவிலு பக்கத்துல கருப்பர் இருக்காப்புல கருப்பருக்கு போன வாரம் எப்போ சனிக்கிழம ஏதோ ஒரு எக்ஸாம் எனக்கு எக்ஸாம் டைம்ல தான் வெட்டுனாங்கன்னு நெனக்கிறேன் இல்லல்ல போன வாரம் நம்ம வீட்டுல இருந்தோ தெரியுமா அந்த ஒன் வீக் ஏ அப்தான் கருப்பருக்கு பாத்தீங்கன்னா ஆத்துல இருந்து சில எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு கருப்பருக்கு வெட்டுவாங்க அந்த இது நாங்க போக கூடாது என்னமோன்நு நெனக்கிரேன் எங்களுக்கு அது செட் செட்டாகாதாம்மா அந்த கார இரு கோவில இது வெட்னா அதனால அன்னக்கு போல நாளக்கு பாத்தீங்கன்னா இந்த சொந்த பந்தங்களலாம் கூப்டு குட்டி வச்சு விருந்து போடுறது போல நாளக்கு
ஓ ஓகே ஓகே
உம் அது என்ன சமிரதாயம்லாம் எனக்கும் தெரியாது அந்த அளவுக்கு
போரோம் புறோ
சோ அது அப்டி போகும் அது பாட்டுக்கு இது தாண்டா நேத்து நடந்த ஸ்டோரி சும்மா பங்கமா இருது
அதெல்லாம் சொல்றேன் முருகதாஸ் ஸ்டோரி வித்தா கரெக்டா வரும் ஒன்ன வச்சு படமெடுத்து குடுப்பாண்டா இல்ல கொஞ்ச எமோஷ்னல் அத தோன எமோஷனலா போச்சு எமோஷனல் ஸ்கிரீன் பிளே
அப்பறம் பாத்தீன்னா வேற என்ன மெட்டன்சஞி கிருஷ் கூட பேசுவாங்க அவங்க கிருஷ் கூட பேசுறத நான உட்காந்து பாத்துட்டு இருப்பேன்
நீதா
தட் மீன்ஸ் மேடம்ஜி பாத்தீன்னா லெவன் லெவன்கு கிருஷுக்கு விஷ் போடுவாங்க விஷ் போடும் போது ஒரு புன்னகை இருக்கும் பாரு சு ப்ப சந்தோஷ் பேசிருப்படா ஆமா ஆமா முந்தா நேத்து பேசுனா காலேல சும்மா ஒரு பத்து மணிக்கு பேச மெசேஜ் போடுவாங்க பதினொன்னு பதினொன்னுக்கு சீ எஸ் சி டா இலடா சி எஸ் சிடா மோனிஷாம்மாடா
மோனிஷா
உம்
யாரு அவுரு
தெரில செரி விட அது எதுக்கு நமக்கு இருந்துட் போட்டும் அதுக்கப்பறம் தான் எனக்கும் தோன்னுச்சு சேரி அவ சந்தோஷமா இருக்கா நம்ம அதுக்கு சப்போட் பண்றோம் தப்புல்லையே
தப்புல்ல தப்புல்ல
அப்டிதான் என் மைண்டுக்கு தோணுதுடா ஒரு ரெண்டு மூணு நாளா
ஆஹ ஹ
இது இப்ப என்ன நான இப்ப நான ரிமேன்றாயிட்டேன் லெவண் லெவனக்கு வச்சு போடு அப்டின்டு ஓகேவா
ஆ
அப்டின்டு சோ எனக்கு ஒன்னு அந்த அளவுக்கு ஒண்ணு இப்ப தெரியரதுல்ல அதனால லேட்டா நீ ரீல்சு தள்ளறேன்
ஆ வலிக்குதா
ஆம்மா
நெஞ்ச முடி
ம் என் மே தெரியல ஆனும் என்னட ஆயது என்னட ஆதுன்ற மாரி இன்னைக்கி நேத்துன்னு பாத்து உங்களுக்கு ஆ சொல்லு ஆ ஆ கரெக்ட் நேத்தி உனக்கு ஒன்னு அனுப்பி விட்டேன் நியாகம் இருக்கா டுவெண்ட்டி பார்ட்டியோ டுவெண்ட்டி தேர்டியோட்டு வென் பெஸ்ட் பெஸ்ட் ப்ரண்ட் பெஸ்ட்ப்ரெண்ட்ட குழந்த வண்டியில கூட்டிட்டு அப்பற மாரி
ஆமாம்மா
அனுப்பிவிட்டேன் அவளுக்கு அனுப்பிட்டன் செரி என்ன ரியாக் ஷன் வருதுன்னு பாப்போன்னு சொல்லி அனுப்பி விட்டன்
ம்
அனுப்பிவிட்டு எப்டித்தானோ
அப்டின்னு வந்துச்சு ஆ ஏ குழந்தையில எங்கிட்ட கொடுக்க மாட்டியா எங்களை நம்பி அப்டின்னு
அப்டின்னு கேட்ட நீ கேட்டிய
கேட்டே சங்கட்டமேபடல கேட்டேனே
ஆ அதுக்கு பா
இல்ல அப்டியெல்லாம் இல்ல அப்ப நீங்க வந்து கியோலதான் நிக்கணும் தட் மீன்ஸ் ஏதது வரிசையில நிக்கணும் அப்டின்னா ஓ ரைட் ரைட் ரைட் அதாவது குழந்தைய கொஞ்ச ஆளுங்க இருக்காங்க போல எனக்கு முன்னாடியே செரியா அவங்கல்லா தாண்டிதான் நானு ஓகே
என்ன ஒரு ம் ஒரு பேக்வர்ட் மூமெண்ட்
நான் அப்டியே அந்த ஐடில இருந்து ஐ ஐடில என் பிரைவேட் ஐடிக்கு போனா அந்த ஐடியில ரீல்ஸ் ஒழுங்காவே வரமாட்டேங்கு
அதுலயே மனசு ஒடஞ்சிருக்குமே சொன்னதுல்ல
ம் இது பாி இந்த கதயெல்லாம் கண்டதுக்குப்புறம் அது உள்ள போனேன் அப்ல்லாம் பாத்து இவன் மெசேஜ் போடுறான் லோகி பேசிட்டே கால் பேசலாம் வாடான்ட்டு நான எந்த நெமம்லளப்படா பேச
எவ்வளோ முடிச்சுக்க வன்ட்ட
அவன்ங்கட்டு நான என் ஒன்னு
அவ எவ்வளவு முடிச்சிருக்க அவ
தெரியல ஆரோ என்னமோ முடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன்
டேய் அவன் லொகேஷ்ன யார எப்ருப்பான்
ஏய்லோகேஷ்னா எப்டி இருப்பான்னா கொஞ்சம் ஹைட்டா சீ கிலேஸ் பொண்ணு கூட சுத்தவான் ஞாபகம் இருக்கா
கார் ச்சி கல கம்மல் போட்டுக்கிட்டா அவனா
ஆ ஆமா
அவனா
ம் சி கிளாஸ் சி கிளாஸ் பொண்ணு கூட ஒருத்தன் சுத்தவான் தெரியமாடா நம் கிளாஸு கூட அடிக்கடின்னு சாப்படுவாங்களாடா
அதன் டா காதுல ஒத்த கம்மல் போட்டு
ஆ அவனே அவனே தான் அவனே தான் அன்னைக்கும் கூட நம்ம மந்தி போகும் போது குமார் போனா ஞாபகம் இருக்கா குக்கி அவன் தான்டா ஓகேவா அவன் தான்
நான கூட அவன் பேர் லோஹியத்து நினைச்சிருந்தேன்
லோகித்துக்குள்ளயா இருக்கறவன்
ஓகே ஓகே டேய் அப்ப வந்து அப்பறம் அமவுண்ட் எப்ரா வரும்
அது தெரிலடா வரும் செரி அது அது நான நம்பிதான் நான இருக்கேன் வர இல்னா அவ்வளவுதான் ரெண்டு ல ஒண்ணு பாத்துருவேன்
பாக்குற
வரலனா அவ்வளவுதான் ஒரு போர் வெடிக்கும்மாடா எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறேன் ஆ செக் அது எதுக்குடா நான போனும் போடா இதேனால முடியல போலாம்மா
ஆ
செரி போலாம் விடு நீ ரொம்ப வேணுமோ
ஆமாண்டா
பாத்தியா எக்ஸாம் எப்டி பண்ணேன்னு கேட்ட மத்தியானம் நல்லா பண்ணியிருக்கே டா நா நல்லா பண்ணிருக்கன்டா அரியற பேப்பர்ரா அரியிற பேப்பர்ரா ஓகேவா எப்டி பண்ணேன்னு கேட்டேன் நல்லா பண்ணிக்கண்டா அப்டின்னா காலயில போன் அடிச்சேன் தெரியமா அண்ணன்லாம் செலஸ் சங்கட்டமே பட்ரத்தில்ல இருந்தாலும் சங்கட்டமாகதான் இருக்கு போன்டிக்கேன் ஓகே
ஆஹம்
சில டைம் என்ன பண்ணுவானா இவ வந்து அந்தானா வந்து ஒரு ஆளாவே மதிக்காத மாரியும் நம்முள்ட்ட கொஞ்சம் மதிக்கிற மாதிரியும் பேசுவா
ஆஹ்
க அந்த டைம்ல பாத்தீங்கனா நமக்கு ஹோப்ஸ் கொஞ்சம் பில்டாகுது
ஆஹ்
அடுத்த செகண்டே அத நம்மளே அதவேணண்டா அப்டின்ற மாரி போயிருது
அடுத்தச்செகண்டா கப் எடுத்துருப்பியா
ஆஹ
அடுத்த செகண்டு
அடுத்த செகண்டே நம் நம்ம இது பண்ணிக்கிறது அதல்லாம் உண்மையான நிலயில்லப்பா இந்த ஹோப்ஸ்ங்கிற மாரி எனக்கு அப்படியே துனிக்குது உம் ஆமா அது இப்பவரக்கியும் பஸ்ட இப்ப வரைக்கும் அப்டிதான் பண்ணிட்டு இருக்கிறேன் அதாவது பாதி வரக்கும் ஒரு கரெக்டா இப்போ அத சொல்றதுக்கு முன்னாடி வரக்கி இர் ஆ அந்த கிரஸ் இருக்குனு தெரிர முன்னாடி வரைக்கும் கொஞ்சமாச்சும் இருந்துச்சுடா அது தெரிஞ்சதுக்கு அப்பறம் டிமோட்டிவேஷன் மட்டும்தான் னே ஃப்ரோ இப்ப டிமோட்டிவேஷன் தான் டி நாயே உனக்கெல்லாம் இல்ல அப்டினுதான் அவளே அடிக்கடி சொல்லுவா அண்ணா ஆ நா அங்க ரொம்ப இருக்கு ப்ரோ இல்ல ப்ரோ அப்டிங்க அப் ப்ரோ ப்ரோ அடிக்கடி தம்பிங்கிறான் அக்கா இரு எப்ர இருக்கேங்கிறா அடே ஏடா இப்டி
சேரிராட பாய் உம் பாய் பாய் உம்
டும் கும்